ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க தோழி
கே நீங்க எப்டி இருக்
ம் நல்லா இருக் கே நல்லா இருக்கேன் மதியம் சாப்பாடுல்லாம் சாப்டீங்களா
ஆஹ இனிமேல் தான் தோழி சாப்பணும் செஞ்சாச்சி எல்லாம் சமைச்சாச்சி சாப்படறதுதான் எல்லாரும் வந்த ஒன்னே சாப்ட்றலாம்
சேரி செரிங்க தோழி செரிங்க தோழி இன்னைக்கு என்ன பத்தி பேசலாம் தோழி
உங்களுக்கு இந்த படங்கள்லாம் புடிக்குமா
ம்
படங்கள் பாக்கலா ரொம்ப புடிக்குமா எந்த மாரி படங்கள்லாம் உங்களுக்கு புடிக்கும்
எந்த மாரி படங்கள்லாம் இல்ல மோஸ்ட்லி எல்லா படங்களும் கமர்ஷியல் படங்கள் மோஸ்ட்லி புடிக்கும் அப்பேல இந்து ஆமா அது மாரி படங்கள் தான் புடிக்கும்
ம் படங்கள்லாம் இந்த சனி கெழம அந்த மாரில்லாம் பாப்பீங்களா சனி ஞாயிறு பாப்பீங்களா
ஆ அந்த சண்டேஸ் பாப்பே சண்டே போடறம்போது ஈவினிங் டைம் உக்காந்து பாக்குறது ஆமா அது மட்டும்தா ஆ மா எல்லா வெளியில போய் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ல போய் பாக்கறது இல்ல அத மாரி பாக்றதா நீங்க தமி
ஆ நானு பாப் பெண் தோழி நல்லா பாப்பே எல்லா படங்களுமே பாப்பே வந்து நல்ல ஒரு எப்டின்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் கத எல்லா நல்லா இருக்கு ஓ இன்னு அது பாக்க சுவாரஸ்யமாவு இருக்கு இப்பல்லா நடந்திருக்கான்றது தோணு ம் கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இந்த தேட்டர்லலா போய் பா இருக்கணு இப்ப வந்து எல்லா ஓட்டிட் கேட்டர்ல ரிலீஸ் ஆகிறது எல்லாமே அதுலியு வந்துறுது இப்ப தேட்டருக்கு போகவேனா ஒரு டி ஒரு பயம் நா கவிக்கிற ஸ்நாஸ்க்கே நம்மளுக்கு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அவ்ளோ விலயா தா இருக்கு
ன்னா ஆமா ஆமா அதுக்காக தா வந்த ட்டு கொஞ்சோ அத கொஞ்சம் கம்மி பண்ணாங்கனா எல்லாத்துக்கு ஒரு ஓகேவா இருக்கு கு ஏன்னா டிக்கெட்டோட அது ஜாஸ்தி
ஆமா ஆமா டிக்கெட்டு ஒன் டன் அந்த மாரிதா இருக்கு ஸ்நாக்ஸ் தா ஒரு ஸ்நாக்ஸ் சே அந்த ரேட்டு வந்துரு
ன ஆமா ஆமா கண்டிப்பா
போகும்போது ஒரு அஞ்சு பேர் போறோம்னா அஞ்சு பேருக்கு அவ்ளோது வாங்கணு
நீங்க எப்டி தோழி எல் எல்லா படத்துக்கு போவீங்களா இல்ல முக்கியமான படத்துங்களுக்கு மட்டு
அது காலேஜ் படிக்கு போதெல்லா எல்லா படத்துக்குமே போவே இப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ஸ்சோட சேர்ந்துட்டு அதுக்கப்றோ ம் மேரேஜ் ஆயி தம்பி பைய பொறந்ததுக்கு அப்பறலா வந்து ஏதாவது ஒவ்வொரு மூவிஸ் போவே ஆனா மோஸ்லி வீட்ல கூட்டு போவங்க அந்த மாரி போறது
செரி செரி தோழி நாங்களு இந்த முக்கியமா இந்த மெயின் ஹீரோஸ்லா நடிப் அந்தால அதீத பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாரிதா போறது இன்னு இந்த இப்ப வரவங்கல்லா கத நல்லா இருக்கு இப்ப புதுசு புதுசா எடுக்கறவங்க நோ ஆனா இருந்தாலு வந்து அது ஒரு நம்பிக்கையா வந்து நம்ப ப இப்ப உள்ள ஹீரோஸ் லா போலா
ஆமா ஆமா கண்டிப்பா ம் இப்ப உள்ள ஹீரோ ஹீரோயின் ஒரு படத்துல நடி ச்சாலு அடுத்ததுல எதுல நடிச்சா கூட தெரியமாட்டேங்கு தோழி யாரு இவுங்க இவுங்க எதுல நடிச் வச்சசிருக்காங்க ஒரு இதுவே இல்ல இப்ப உள்ள படங்கள்ல்லா ஒரு தடவ பாக்றதே பெரிய விஷயமா இருக்கு சில படங்கலா பார்த்தா அப்படியே ஓகேன்னு பார்த்தா கூட அவ்ளோதா அது அதெல்லா மனசுலேயே நிக் நீக்க மாட்டேங்குது ஆனா அப்ப உள்ள அப்ப உள்ள படங்கள்லா பாருங்கள் நைன்டிீஸ் மூவிஸ் இதெல்லா பாருங்களே இப்போ வரைக்கு ஞாபகம் இருக்கு அத திரும்ப நம்ம டிவில ஃபோட்டா கூட ஒக்காந்து பேனு பாத்துட்டுருப்போ
ஆனா உண்மதா தோழி அதெல்லா வந்து இப்ப சன் டிவி கேடிவி எல்லா போடுறாங்கன்னா அந்த விளம்பரம் வந்தாலுமே நம்ம என்ன பண்றோ வந்து திரும்பி திரும்பி அத பாக்குறோ அடுத்த சீனுக்காக ஆர்வமா இருக்கு அடுத்த இந்த சீன் வருமே இத பண்ணுவோமே அப்படின்ட்டு ஆனா நல்ல அதா வந்துட்டு நல்ல ஒரு என்ட்டர்டெயன்மெண்ட்டு தா நம்மளுக்கு வீட்ல இருக்கவ வந்து பாக்குறப்ப வந்து படங்கள்லா பாக்குறது ஒரு இது சீரியலு அது ஒரு டெய்லி பொங்கிபோ
ஆமாமா அதா சொல்றே அப் ப உள்ள படங்கள்லா எத்தன தடவ வேணாலு பாக்குற மாரி இருக்கு பாத்தாலுமே உக்காந்து திரும்ப திரும்ப அதெல்லா பாக்க வேண்டியதா இரு பாக்குறோ ஆனா இப்ப உள்ள படத்தல்லா திரும்ப ஒரு தடவ அது என்னா படொ பாத்தோமா இதுக்கு முன்னாடி அப்டிங்கிற மார்தா இருக்கு ஹீரோ யாரு ஹீரோயின் பேரு எதுவ்மே ஞாபக வச்சுல்லா அப்பல்லா செலக்டடா இருந்தாங்க இவுங்கதா இவுங்க தா அப்டின்ட்டு நறைய பேரு தெரிஞ்சது இப்ப யாரையுமே தெரிய மாட்டிங்குது சொல்லப்போனா
கண்டிப்பா கண்டிப்பா அதா கதை கள் நல்லாருந்தா ம் அந்த மொக மொகங்களுமே நம்மளுக்கு புடிக்க ஆரம்பிச்சிருது நறைய விஷ்யங்க ஆனா சில ப கதைகள் இப்ப வந்து எப்டி எடுக்குறாங்க ஒ ரு ஒருஜினல் லைஃப்ல நடந்ததெல்லா எடுக்குறாங் க அதெல்லா ஒரு நல்ல ஒரு வெற்றியா வந்
ஆமாமாமா
ஆஹ நீங்க அந்த நடிக்கலை அந்த ஊ கொஞ்ச சூஸ் பண்ற து ஒரு இதாச்சு சூஸ் பண்ணாங்கனாவே ஓகே வந்துட்டு அது மாரியுமே பாடல்கள் எல்லாம் முன்லா முன்னாடி உள்ள படங்கள்ல வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பாடல்களாது கண்டிப் பா இருக்கு இப்ப வர மூவில பாட் டே இரு க்க மாட்டிது ஒரே ஒரு பாட்டு அது ஹிட் ஆகுது அவ்ளதா ஆனா ஹிட் து எனக்கு பாட்டு இப்ப உள்ள போப்ப பாடிட்டு இருக்கோம் இப்போ வர்தெல்லாம் வந்துட்டு
ம் இப்ப பாடல்கள் கம்மி அதனால ஹிட் ஆகுது அந்த படத்துல வர பாட் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா ஒரு படத்துல ஒரு பாட்டு இல்லன்னா ரெண்டு இல்ல ஒரே பாட்டை வச்சு ஒரு படம் ஃபுல்லா போயிடுது கேக்குதா தோழி
அந்த மாரிலாம் தான் இருக்கு ஆ கேக்குது கேக்குது தோழி
ஓ
இப்ப எப்படியான ஏ ஹீரோக்கொருப்பாட்டு ஹீரோயின்க்கொருப்பாட்டு நம்ம வந்து நம் இந்த ஹீரோவுக்கு பாட்டு வைக்கிறப்ப இவரு இப்பிள்ளா இருக்காரு பாரு இந்த மாதிரிலாம் பண் றாருன்னுயோசிப்போம் அதேமாரி ஹீரோயினுக்கு இருக் திருப்பு ஹீரோயின் பார் அழகா வந்து இப்டி காமிச்சிரு க்காங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவுங்களுக்கு ஒரு இது இருக்கும்
ஆமா அவுங்க அவுங்களுக்கு ஹீரோ ஹீரோயின்னுக்கு எல்லாம் இன்ட்ரோ சாங் ஒண்ணு இருக்கும் ம்
அப்புறம் வந்து அவுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற டைம்ல வந்துட்டு அங்க அங்க போவாங்க
ஆமா
அதெல்லாம் ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து செரிப்பில்லாம் ஜாலியா இருக் குங்க அப்படின்னு நம்மளும் இந்த மாரிலாம் இருக்காங்க அப்படின்னு நம்மளும் ஃபீல் பண்ற அளவுக்கு வந்துட்டு போகும் அப்றம் கொஞ்ச நாள்ல வந்து சண்டை ஆ இது எடையில வந்து டான்ஸ் ஆடு ற மாதிரி ஒரு பாட்டு க்கும் அதுல வந்து நல்ல போட்டு இருக்கும் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவங்க ரெண்டு பேரும் அந்த டிரெஸ்ல்லாம் போட்டு பின்னாடி நெறய பேர்லா வச்சு அப்பறமேட்டு இவுங்க ரெண்டு பேரு சண் போட்டு விப்பா அது ஒரு பாட்டு அது நம்பளும் அப்டியே ஃபீல் பண்ற மாரி உட்காந்துட்டு சோகம நம்பளு அந்த பாட்ட அப்டியே பாதிட்டு விட்ருப்போ அப்பற அம்மா அம்மா செ மட்ட இருந்துச்சுன்னா அம்மாக்கு ஒரு பாட்டு அப்பா சென்று வா அப்பா கு பாட்டு குடும்பத்துக்கு ஒரு பாட்டு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு நெறயா இருக்கு
ஆமா அப்ப எல்லா படத்ல ஒன்னத்தயூமே பெருசா காமிக்குறது இல்ல மெயினா ஒரு ஹீரோ வ காமிச்சு அத வந்து முடி
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப இந்த இதெல்லா வந்துட்டு உம் இப்ப முன்னால்லா அ இந்த தேட்டர்ல தா இந்த பாப்கார் எல்லா வந்துட்டு நல்லா இருக்கு கெடைக்கு இப்ப இந்த டிமார்ட்ல எல்லா கெடை கிடைக்குது இப்ப அந்த பாப்கானு நல்லா இருக்கு ஃபேமிலி பாக்கே வந்துட்டு ஒரு மு முப்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க நால்லா எப்ப போனாலு அத வாங்கிடுவே
உம் ஆமா ஆமா
அந்த இது நல்லா இருக்கு அந்த சீஸ் பாப்கான் வந்து ஃபேமிலி பேக்கு தா வாங்குவே வந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்ருப்பாங்க நல்ல நெறயா இருக்கு வீடு போற வரைக்குமே சாப்பிட்டுக்கிட்டு அத வீடலயு போய் வச்சுட்டு அப்றோ எடுத்து சாப்படு அதெல்லா இப்ப அங்கயே கெடைக்குது ஆமா முன்னால அங்க போனாதானே
கண்டிப்பா கண்டிப்பா ம் இப்பதான் அந்த பேக்கெட்லயே வச்சடுறாங்களே அழகா பொறிச்சுக்கிற மாதிரி போட்டு குக்கர்ல வச்சா ஆ அழகா பொறிஞ்ச்சு இதுவாயிடுது
ஆமா அதுலயே வந்துட்டு அதுலயும் ந நறையா இருக்குது வந்துட்டு பி பி க்யூ மசாலான்ன்றாங் நல்லா பாப்கான்ல அப்புறம் பட்டர் போட்டு பட்டர் மச லக் கிரீம் வுட்டு கிரீமு சாக்லேட் பாப்கான்னு அப்புறம் வேற் என்னன்ன கேராமில்க் பாப்கான்னு இத்தனையுமே ஒரு பாக்கெட்ல வந்துருச்சு நம்ம போட்டோம்னா ஒரு பவுல்ல வந்து
ஆமா ஆமா ஆமா ஆமா நல்லாதான் இருக்க ஆனா ம் சில விஷயங்கள்ல்லாம்
அப்ப நறைய இந்த வெறும் இந்த சோழங்கள் மட்டும் தானே இருக்கும் அதை மூட்ட கணக்குல வாங்கி வச்சு அது பண்ணுவாங்க அந்த ஒரே ஒரு மஞ்சள் தோழி தூய் போட்ட பாப்கான் மட்டும் கெடைக்
இருக்கும் ஆமா
பலங் பாப்பாங்க அந்த அஞ்சு ரூபா பாப்கன் பாப்கன் பாப்கட்டு திருப்பாங்க இருப்பாங்க அதுவே நம்மளுக்கு தீ இனி பெருசா இருக்கும்
ஆ உமஃஆமா ஆமா பாப்பின்ஸ்
ரெண்டு ரூவா தான் பாப்பீன்ஸ்ஸீ அதனா ஒரு ஊருக்கு போறப்ப வாங்கி குடுத்தாங்கன்னா அந்த ஊருக்கு போற வரைக்குமே அதை சாப்
இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா அதுலயு கலர்ஸ் பாத்து எடுத்து சாப்புறது
ரெட்டு எல்லோ ஆரஞ்சு பேப்பிளு ஆமா பேப்பிள்ல்லா கிரேப் டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்கு கிரீனு இந்த பேப்பிலே வராது ஒரு பாப்பின்ஸ்ல அதிகமா அத தேடுறதுதா ஏ பெருசா இருக்கு ஆரஞ்சு தா நெறய போட்டு வச்சிருப்பாங்க
நல்லாதா இருக்கு ஆனா அதெல்லா உம்
அதே மாரி சின்ன பிள்ளை இந்த ஆரஞ்சு ப டைனே இருக்கு பாருங்க ஆரஞ்சு
ஆமா ஆமா உம் நல்லா இருக்கு அது அந்த மிட்டாய் சூப்பரா இருக்கு உம் அந்த முட்ட இப்ப இடையில வந்துச்சு அ ஆரஞ்சு மிட்டாய் மாரி அதுக்கப்றோ இப்ப எடை ல வந்தது ஆ அது நல்லா இருக்கு அப்ப அந்த மிட்டாய் உம் உம்
அப்ப இந்த புளிப்பு மிட்டாய் எல்லா வந்துட்டு நா வாங்குற டைம்லல்லா நாலு நாள்னாதா ஒரு ரூபாக்கு நாலு வாங்கிட்டு வருவே ஆசை சாக்லேட் ட்டு
ஆமா ஆசை சாக்லேட்லா அப்போ சாக்லேட் நாலே ஃபஸ்ட்டு ஆசை சாக் தா வந்துச்சு அதுக்கப்புறோ காபி பைட்டனு ஒன்னு இருக்கு
அப்றோ வந்து மகாலக்டோ
உம் உம் ஆமா ஆமா காபி பைட்லா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு காபி
இந்த காபி பைட்ல அந்த அஞ்சு ரூபாக்கு வி இங் பாருங்க அத வாங்குறதுக்கு பல நாள் காத்துருந்துட்டு அது அஞ்சு ரூபாக்கு வாங்குறது அதுல நெறய இருக்கு ஒரு பத்து துருக்கு அது ஒரு இப்டி பாக்குறப்ப நல்லா இருக்கு ஒரு டப்பா மாரி எடுத்துனு போற மாரி அது ஓன்னோன்னா பிரிச்சு பிரிச்சு சா பர் அது வந்து கெத்தாருக் எப்பமே இருக்கு டியூஷன் போறாப்பல அஞ்சி அந்த பிரி உள்ள பிரியச்சுனா புது பேட் வாங்கி வச்சிருக்கியா அப்புடின்னு வாங்க ஏ ஆமா வாங்கினே அப்படின்ட்டு ம் சொல் அப்புற இது நல்லா இருக்கு ஒவ்வொன்னா அப்புற எடுத்து கொடுத்துட்டு இல்லங்க ட்டு சாப்ட்டுட்டு அப்ப அந்த கவர எல்லா சேத்து வைப்போ சாப்ட் போயிட்டன்னா ராயன் பண்ற மாரி பன்ணி
ஆமா ம்மா அந்த ச டைரி மில்க் எல்லா சின்னதா ஒண்ணு வாங்கி சாப்டாலே அந்த கவர் எல்லா அப்படியே அழகா அத பிரிக்கிறதே பாத் த்த பிரி பிரிச்சி அந்த கவர் பெல் லா லாக்
அல அந்த கோல்டு கலர் தவரு கும்பத்து கீங்ளா அது நல் எல்லாருகு கோந்துத்து இன்னு வீட்ல வச்சிருக்கேதா இந்து ஸ்கூல்ல எழுதுனது பேர் எல்லா எழுதி வச்சிருந்தோ இன்னு ஞாபகமா வச்சிருக்கே அதெல்லா வந்
ஓ ஓ சரி சரி தெரிய
நறைய வந்துட்டு ம் சின்ன சின்ன ச சின்னதா ஆசுசு திட்ன மோதரோ செஞ்சு கையில மாட்டி க்குரது அது மடிச்சு அது திருவுனம்னா மோதற மாரி இருகு காமிச்சுட்டு இருப்போ கையில அப்புறம் இந்த படையப்பா அப்புலலா சொ சொல்லுவாங்க அது நல்லா இருக்கு ரெண்டு ரூவாதா வந்துட்டு அத வாங்கி அவ்வளவு நேரோ ஆனா சாப்பிடற மாரி இருக்கு அந்த பேக்கெட்ல ஒரு நாலு அப்பளம் தா இருக்கு கு ரொம்ப நேரோ கடிச்சு கடிச்சு கடிச்சு கடிச்சே சாப்பிடற மாரிருக்கு அந்த தீனீயெல்லா இப்பல்லா காசு நறைய கொடுத்து பத்து வாங்குறோ சாப்ட்ட மாரியே இருக்க மாட்டேிக்கிட்டு
ஆமா ஆமா எததா சாப்பற மாரி பி இப்ப எல்லா எல்லாத்துலேயு எதது குடுக்கு இப்பவு பயமா இருக்கு வாங்கி சாப்பவு ப்டவு பயமா இருக்கு பிள்ளைங்களுக்குெல்லா எல்லாமே இப்ப ஒரு பயத்தோட தா இருக்கு ஆமா பழங்கள்ல இருந்து பிஸ்கட்ல இருந்து பிஸ்கட்டு எதுவுமே நம்பி கொடுக்க முடில எல்லாத்துலயுமே ம் இப்ப அதிக அதனாலயே இப்ப ம் சொல்லுங்க
இந்த பென்சில்ஸ் எல்லா நிறைய இருக்கு பாருங்க நட்ராஜு கேம் இல் ல அது கலர் கலரா இருக்கிறது தா நம்மளுக்கு பிடிக் ரொம்ப அத தேடி தேடி வாங்கிட்டு இருக்காங்க அன வேற ஏதா இருக்கான்னு காட்டுங்கண்ணே ஒகேன்ட்டு இன்னொன்னு இந்த பூ போட் ந்த மாதிரி ஒரு பென்சில் வந்து ச்சு எடையில கிரீன்ல இருக்கு ஒயிட்ல இருக்கு ஆறு ல அதுல எந்த